ஹலோ
ஹலோ
வணக்கம்
ஹலோ
வணக்கம் தோழா
வணக்கம் தோழன் என்ன பண்றீங்க
சும்மாதான் இருக்
சாப்ட்டீங்ளா
சாப்புண்ணு தோழா நீங்க என்னா பண்றீங்
நீங்க சாப்டிங்ளா
இல்ல தோழா இப்பதா தோழா எழுந்தே
சேரி தோழா
ம் நேத்து நைட் மேட்ச் எப்டி போச்சு தோழா
சூப்பரான்ஞ்சி தோழா ஜப்பானுக்கு பிரேசிலுக்கு மேட்சு தோழா ஃபுட் பால் மேட்ச்சு
புரில தோழா
ஜப்பானுக்கு பிரேசில் ஃபுட் பாலு மேட்ச்சு தோழா
ஜப்பான் நல்லா ஆடுமா தோழா
சூப்பரான தோழா அது செம இப்போ அது வந்து எப்டி சின்ன டீமு தா தோழா அது இப்பதா அது குவாலி ஃபை ஆயி சூப்பரா ஆடுது தோழா ஸ்கில்ஸ் ஆனா அது கொஞ்சோ இது பயங்கரமா அவனுங்களே இது ஹார்ட் ஒர்க் பண்ணி ஓ இது பண்றானுங் தோழா
ஓ
சூப்பராள்ட்டே நேத்து மேச்சு தோழா தரமா இஞ்ச்சி தோழா
நீ ஃபுல்லா பாத்தியா தோழா
பாத்தே தோழா
ஐலைட்ஸா
ஐலைட்ஸ் இல்ல தோழா
தல சொல்லு தல ஐலட்ஸா
ஐலைட்ஸ் இல்ல தோழா லைவ் தோழா சே தோழா சொல்றே கேளு மேச்சு தோழா மேட்சு வந்து எப்டி பஸ்ட் ஹாஃப்ல வந்து எப்டினா ஒரு கோலு அடிக்ல ரெண்டு டீமு ஆனா பிரேசில் மட்டூ அடிக்கே உட மாட்றாங்க டிஃபன்ஸ் சூப்பராடுறாங்க ஜப்பான்
ஆனா
ஆ
ஜப்பான் டிஃபென்ஸ் பயர்மாத்தா
பேங்கரமா ஆட்து அவனுக்குல்லா அடிக்கே உடமாட்து
ஆ
அப்பற் செகண்ட் ஹாஃப் வந்த்ச்சி செகண்ட் ஹாஃப்ல கோல் அச்ட்டானுங்கோ ஜப்பானு கோல் அச்சிச்சு
ஜப்பான் அச்சிச்சா
ஜப்பான் அச்சிச்சி தோழா ஆனா சூப்பரா ஆச்சு தோழா ஜப்பானு பாராட்ணு தோழா அது
சின்ன டீமு
ஆனா எல்லாரோ ஜப்பான் வின்னாய்ச்சு நெனைச்சாங்கோ
வா
கடேசில் தா பிரேசில் ஒரு கோல் அச்சி ஒ எல்லாரு கத்த ஆரம்ச்ட்டாங்க கத்துறவங்க எல்லாரு பிரேசில் தோத்துர் நெனச்சாங்கோ தோழா
ஆ இ இப்ப பிரேசில் எல்லா மேட்சு வின்னா தோழா
இல்ல தோழா ஒரு மேட்ச்சு டிரா தோழா ரெண்டு மேட்சு டிரா ஒரு மேட்சு வின் போல
அப்போல போவ்மா
போவு தோழா எனக் தெஞ்சு போவூன் தா நெனைக்குறே தோழா ஆனா சூப்பரான்ச்சி தோழா மேச்சி
மெர்ஸி ரொனால்டு ஆடுவாங்களா
ஆடுவாங்க தோழி அவங்கனா ஆடி முட்ச்ட்டாங்க தோழா பொறுமை இத இப்பதா என்ன பண் ஏ தோழா
அவுங்க ரெண்டு அவுங் ரெண்ட்பே இருக்கும் போதெல்லா செமில்தா மொதல்ல சொல்லிருந்தாங்கோ
ஏ தோழா
அப்டிதா சொல்லிருந்தாங்க தோழா
தோழா
ம்
தெர்ல தோழா அது நாங்கூட பாத்தே அந்த இதுவு
ஆ
அது ஜெய்ஷ்டா வந்து ஜெய்ஷ்டா அர்ஜென்டினா கூட ஆடு
கில்ல தோழா
ஜெய்ஷ்டா அவ அர்ஜென்டினா கூட ஆடு
ஆ அதா ஆ அதா சொல்றே சொல்றே அர்ஜென்டினாவா பிரேசிலா
போர்ச்சிகல்லா
போர்ச்சுக்கல்ல இதுல நெறையாபதா எந்த ஊரு ரொனால்டோ
ரொனால்டோ போர்ச்சுகல் அவனோட நாட்டுகாகதா தோழ ஆடுவாரு ஆமா தோழா அவ நாடு நம்மளோட நாடு ப்போ நம்ம நாடு எப்டி இந்தியால தோழா இந்தியாக்காக டோனி ஆ ல அந்த மேரி தோழா அவர் போர்ச்சுகல் நாடுக்காக அவரு விளாடுவாரு
ஓகே ஓகே சூப்பர் தோழா
மெஸ்ஸியு அவுரு நாட்டுக்காக அர்ஜென்டினா கூட ஒரு ஒரு கப்பு அடிச்டாறு தோழா வேல்டு கப்பு ஆயிர்த்தி இருவத்தி ரெண்ல
மெஸ்ஸி இப்ப இந்தருச பயங்ரமா ஆறாறு போல மெஸ்ஸி
அவரு சூப்பரா ஆராறு தோழா அவருக்கு ஃபார்மே இதுவு இல்ல ஃபீல்டு அவுட்டே இல்ல அவுருதா போல எல்லாமே ஒன்னு அனாச்சி தோழா ஒன்னு ஆற்றியஷ் சரி எனக் மெஸ்ஸி வந்து இது அட்டா
ஆ கோல் கீப்பர் இருப்பண்ணா அப் கோல் கீப்பர்ண்டா
ஆமா தோழா அவுர் வந்து அப்டி நிக்க மாட்டாரு அவுரு வந்து அவரு தனியாவே ட்ரிபிலிங் ஆடுவாரு தனியா அப்டியே ஆடினே போவாங் பாரு அப்டி ஆடின்னு போவாரு அசால்ட்டா அவர் பாஸ் பண்ணி கூட அடிக்க மாட்டாரு அவரு ஒரு ஆலால அடிக்க முடியு அந்த மேரி ப்ளையறு அவுரு
சூப்பரா ஆடுவாரு தோழா அவுரு அவுரு ரொனால்டோ நைமர்
நெய்மர ஆள்தா நெய்மர அது பாக்கணு பாக்கு சொல்ல
நான் கூட தோழா பதினாலு நிமிச எறக்யூடானுங்க தோழா ஆனா அதுல சம கீ பாசனா போட்டா தோழா பாசு போட்னே இருக்றாரு சூப்பரா ஆட்னாரு தோழா அவுரு தெர்ல தோழா அவருக்கு இன்ஜீரி இன்ஜீரினே எரைக்கியே வுட மாட்றாங்க
ஒருவேள டோனி மேல வச்சி சம்பாறிக்றாங்ளா
அப்படித்தா தோழா நெனைக்றே நானு பிராக்டிஸ் பண்ற மட்டு போட்டோ ஸ்டோரி போடுவானுங்கோ
அ
இஸ்டோரி இன்ஸ்டால
அ டோனி மெரிய ஒன்னை மெரியா
அப்பிதாத்தா நெனைக்கு
அப்டி இல்ல இப்ப இப்ப மூணு இதுல யார் பக்கா காட்டவா ரொனால்டோ காட்டவாரா ரிஷி காட்டவாரா காட்வாரா
இப்பொய் இப்பொதி கேட்டா மெஸ்ஸி ரொனால்டோதா இப்பதிக்கி இந்த விராட் கோலி மாரி டோ ம் ரொ னால்டோ டோனி மேரி மெஸ்ஸி
டேய் டோனி மேரிதா நெய் மேரி
இல்ல தோழா அது வந்து அந்த கா அந்த பழைய இதுதா பழைய நைமர் நீ பாத்தது இல்லையேப்பா பழைய நைமர்னா வச் ச்சு இவுனுங்களுக்கு ஒரு இங்க ஒரு கணக்கே இல்ல தோழா
அ அப்டியே தூக் பால தூக்கி போட்டு போயினே இப்ப என்ன செய்வா
அ அவரு ஒரு ஆளா நீங்க போற அசால்டா அவரு வந்து எப்டி தெரிமா ட்ரிபிலிங் ஒரு ஆளா தட்னு அத பாஸ் பண்ணாத அத்தினி பேரு வருவாங்க பாரு டிஃபென்ஸுக்கு அவர தாண்டி கோட அச்சிருவாரு அசால்ட்டா அந்த மேரி அ அவரு வந்து இஞ்ஜீரி ஆயிச்சு தோழா அவருக்கு இஞ்ஜீரி அவருக்கு இன்ஜுரி ஆயிச்சி காலானா அடிபட்டுகு ஆப்ரேஷன் தோழா அதனால நடக்கவே முட்யாது அவுர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி ரொம்ப செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி நல்லா ஒர்க் அவுட் பண்ணி வந்திகிராரு தோழா இந்த வேல்டு கப்புக்கு ஆட்ணுனு அவரோட கனவுல்ல அது
ம் அடிப்பாராந்தா தசன் தெஞ்சு யூத் அடிப்பாங்க நனகிற தோழா
மெஸ் மெஸ்ஸி அர்ஜென்டினா மெஸ்ஸி இல்ல ஃபிரான்ஸ் அடிக்கு தோழா
ஃபிரான்ஸ் யாருகிறா மாப் மாப்பி மாப்பி இருகிறான் அவனா அவுரா
இன்பாபி
மேபி மேபின்னு ஒத்தரு இருப்பாரு பாரு மேபி
அவரு இல்ல தோழா இம்பாபே கிளியன் இம்பாபே
அதா ஒருத்தரு குடிமேறி போட்னு போனாரே அவுரா
அவுர் இல்ல தோழா அவரு வந்து ஆளன் அவுர் வந்து என்ன அவுருக்கு ஆறுநாளு
சூப்பராடு வந்துனா
அவுரு கூட சூப்பரா ஆடுவாரு
ஆ
ம் தோழா நைமர் வந்து இன்ஜுரி ஆய்ட்டு நல்லாந்தி அது மாரி ஆனா அதுக்கு முன்னாடி பிரைமணி பார்த்தில அவ ஆடன்து செ எப்டிதெரிமா ஆடுவா
உண்ம சொல்லு நீ எப்பத்லருந்து பாக்குற
நானு கொஞ்ச நாள்லந்தா தோழா பாகுறனே பஃர்ஸ்ட் பாத்துனுருந்த ரீல்ஸ்ல பாத்தேன் இவரோட பிளேயிங்கு ரீல்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரீல்ஸ்ல பாத்தங்க சூப்பர இருந்ச்சு ஆட தூக்கி அடி என்னாடா இவுரு அல்லாரயு டாங்கி அடிகிராரு
ஆமாமா நானும் பாத்த தோழா
ரீல்ஸ்ல சூப்பரா ஆட்னாரு தோழா
ம் ம்
சூப்பரா ஆடுவாரு அப்பற நா பசங்க கிட்டனா கேப்ப இவர பத்தி அப்பற பசங்க எல்லா சூப்பரா ஆ இவுரு டேய் சம பிளேயர் ரா இவருன்ட்டு அப்றமா நா மேட்சு இத ரீல் ஸ்ல பாப்ப இல்லயோ யூடியூப்ல போட்டு பாப்பேன் இவுரோட மேட்சு சூப்பரா இருக்கும் ஓ ஆடு ஸ்கில்ஸ் பேசில் தான் அவுரு பிரேசிலிருக்கு கொயிந்தைலிருந்து பெரியவுங் எல்லா ல்லா ஆடுன்வாங்கோ ஃபுட்பால் அடியே அவுங்க ரத்தத்துல ஊர்னா மாரி
அப்டியா தல ஆனா இ இவுர் இவுரு ஆட்டிடியூட் காட்டுவாரு ஆட்டிடியூட்
சூப்பரா ஆடுவார் தோழா இவுரு தோழா உனக்கெதனா உனக்கெதனா சத்தங்கேக்குதா தோழா பேக்ரவுண்ட் சத்தம்
போ ஆ ஆட்டிடியூட் எதனா காட்டுவாரா
அப்டியானா காட்ட மாட்டாரு தோழா அவுரு வந்து நல்லது தோ ஆனா சமா ப்ளயர் தோழா அவரு ஒரு கால்த்துல அவர பாத்து எல்லாரு பயப்ட ஆரம்பிச்டாங்க தோழா ரண்டாயிரத்தி பதினாலு வேர்ல்டு கப்ல பயப்ட ஆரமிச்டாங்க எல்லாருஅத் அவு து அவுர் இந்தாருனா வச்சுக அவுர் தா வேர்ல்டு கப்பே அவுரு ன்னா பண்ணிட்டார் ஆ அவுரு வந்து நா ஆச்சுன்னா ஹுரோ ஆக்கிட்டானுங்கோ இத்தான் அவனோட பிளான்னு அவுர் வந்து வீக்னஸா அதான் அவுர் ஒர்க் ஒர்க் அவுட் பண்ண மாட்டாரு ஒர்க் அவுட் பண்ணு நல்லா பேரு இவர்ரு வந்து ஹாட் ஒர்க பண்ணமாட் டாருபோல இவரு வந்து ஸ்கில்ஸ வச்சே விளையாடூறாரு
ம் ம்
அதனால இவர் என்னா பண்றாங்கோ ஆனா இவரு வேணு மின்ட்டே இவரு வந்து என்ன பண்ணுவனா டார்கெட் பண்ட்டுவாங்கோ இவரு சூப்பரா ஆடுவார் இனி இ என்ன பண்வாரு அடியே பவுல் பண்றாங்க புல்லா பவுல் தா ரெட் கார்டு தா
அவர வச்சி தூக்கிட்டாங்களா
அச்சி முதுக எல்லா வொடிப்பானுங்கா முதுகு
அப்போ எனக் தெரிஞ்சி‌ மெஸி ரொநால்டோ அப்டிதா தூக்கிடுவாங்க போல நினைக்கிறே தோழா
ஆமா தோழா தெரில தோழா ஆனா பிரேசில் வந்து பட்டுன்னு கம்பா குத்திச்சன்னா ன்ன தோ‌ழா சொல்றே பிரேசில் பட்ன்னு கம்பாக்குத்தா எனபண்ணுவ
இப்ப ஜெய்ச்சுசா இலநேத்து மேட்ச்ச
டிரா ஆச்சு தோழரே ஆளுக்கு ஒரு கோலு
தோலா நல்லாபோய் மேட்சபீபோயி பாரு டூ வீசஸ் ஒன்னு வச்சக்கிறாங்கோ
நேத்தா
ஆ
எது தோழு
பிரேசில் ரெண்டு
தலா இல்ல தலா ஒண்னே ஒண்ணுதா த நா பாத்த இரு சரி நீ சொல்லத பாக்குறேன்
எ ஃபிரண்டுபோட்டுச்சிருந்த ஸோரி ஸோரி ரிய
எதோ ஆனா எல்லாரு ப்ரேசில் வின் பண்ணுவாங்கதா நினைச்சாஙகோ ஆனா அவனுக்கு ஜீரோன் ஜீரோல வின் பண்ணுவாங்க நினைச்சாங்க போல அவனுக தா மேட்சு கண்ட்ரோலே எத்துட்டானுகோ ஃபஸ்ட் ஆஃப்பே அவனு கண்ட்ரோ தா ஜப்பான்
அவனுக்கு சின்ன டீம் இப்பல்லா வந்துங்கிறானல
ம் ஆனா சூப்பர அது ரா ரீல்ஸ்ல வரும்பாரு இனிமேட்டு ரீல்ஸ்ல நைட்டு பன்னெண்டு மணிக்கு எழுந்து பாக்குற நாகாதுன ரீல்ஸ்சு அவன் எல்லா ஜப்பானா பத்தி பெமையா பேசுானுன்கோ
பரவல ஒரு சின்ன டீம் ஆடுதுன்னா எல்லாருமே அது அதை போயி
ஆ அவனுக கொஞ்ச எப்டி சொல்ற சின்ன டீம்ல இருந்து இப்ப அ வந்துக்கிறானுகோ சூப்பராஆரானுகோ அவனு கூட சவூ ண் பயங்கிறமா ஆட்றானுங்க தோழா
அப்டியா தோழா நல்லது தோழா சரி தோழா நம்மளோட டைம் முடிஞ்சிட்டது
செரி தோழா வா நன்றி தோழா
ஆ